ம் சொல்லுங்மா ஒண்ணு இல்ல ஆ நல்லா இருக்கே நீங்கதா ரெமிடி கு குயினாச்சே ஒ எதனாச்சு கொஞ்சொ சொல்லுங்க ஒடம்பெல்லா ஒரே மரு ஜாஸ்தியா ஜாஸ்தியா இருக்குப்பா அதுக்கு எதுனா ஒரு ரெமிடி சொல்லுங்க கொஞ்சொ நல்லா இருக்கு ஏன்னா ரொம்ப தொல்லையா போச்சிங்க அது ஒவ்வொரு எடத் துல வந்து ரொம்ப பெருசா இருக்கத்னால இந்த செயின் போட்ற எடத்துலல்லா அறுக் அ அப்டியே அறுக்குற மாரி ஆ
ஆ நா என்ன பண்ணனா
க்ரீம் வாங்கி போட்டு பாத்தே எதுவு செரியா வர்ற மாரி இல்ல நீங்கதா சொல்லுங்க
நா என்ன பண்ணனா வெத்தல இருக்குல்ல வெத்தல
அ
வெத்தலையுடைய காம்புல அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குற வெத்தலைலேந்து காம்பு கிள்ளி சுண்ணாம்பு இருக்குல்ல வெத்தலைக்கி போட்றோல்ல அந்த சுண் ண்ணாம்பு
ஆமா
சுண்ணாம்ப தொட்டு அதுல வெக்கணு
ம்
தொடர்ந்து மூணு நாள் வெச்சோ அப்டின்னா அதுவே தானாவே விழுந்துரு
அ ஹி தா அது ரொம்ப எரியுமா
ஆமா அது ஃபர்ஸ்ட்டு நாள் மட்டு எரியு அதுக்கப்பறமா ம அடுத்த ரெண்டு நாள் எரியவே எரியாது
ம் ரொம்ப சின்னச் சின்ன ஸ்பாட்ஸ் மாரி இருக்கு அதுக்கு என்ன பண்லா
அதுதா அதுக்குதா சொல்றது அந்த ஸ்பாட்டுக்குதா வந்து இது பண்ணும்போது லைட்டாதானே ஏன்னா அந்த காம்ப தொட்டு வெக்கிம்போது லைட்டா அது மேலே ஒரு ட்ராப்ப தான வெக்க போறோ நம்ப வெக்கும் போது ஆட்டொமெட்டிக்கா அது வந்து ஒரு மூணு நாள்லயே விழுந்துரு விழுந்துருச் சுன்னா ஓரளவுக் எதுவு ஆகாது சைடெஃபெக்ட் எதுவு ஆகாது ஏன்னா ரெண்டுமே வந்து நல்லது தான அப்போ சுண்ணாம்பு பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே கெமிக்கல் உள்ளது கடையாது கெமிக்கல் இல்லாததுதான இதுவே இப்ப நம் பியூட்டி பார் லல்ல மத்த எடத்துங்கலல்லா பாத்தீங்கனு வச்சுக்கோங்கள அவங்க ஒரு ஒரு மருந்து மாரி ஒரு பாட்டில்ல குடுக்கறாங்க குச்சில வச்சி வக்க சொல்லிட் து அதெல்லா என்ன ஆயிடுதுன்னா புண்ணாயிடுது
அ எங்கம்மா ஒண்ணு சொல்லிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கண்ணா கு துரையோட அந்த வாலு இருக்குல்ல அந்த முடிய வந்து கட்டணு அப்டின்னு சொன்னாங்க நா அதுக்குன்னு குதுர வால தேடி எங்கம்மா போறது அப் சொல்வே நானு எங்க அம்மாக்கு அதுக்கப்பறமா நா நெறைய ரெமிடி எல்லா பண்ணி பாத்த எதுவு செ செரியாவ்ல ரெமிடனா நான் ஹோம் ஹோம் ரெமிடி எதுவு பண்ணல வெளியேந்து கிரீம் வாங்கறது மெடி க்கல்லந்து அந்த மாரி தா யூஸ் பண்ண அப்பவு செரியாவல அதனால தா கேக்கற
ம் குதுர ஒரு முடி லா வந்து எவ்ளோ ரேட்டு தெரியுமா ஒரு குதுர முடி அப்டியே ஐநூரூபாவா ஒ ஒ ஒரே ஒரு முடியே ஐநூரூபாவா ஏன்னா இது நெறைய குதுர முடி வந் து நெறைய இதுக்கு யூஸ் பண்றாங்களா மெடிஸ்னலுக்காக அத அதனால அதுக்கெல்லா பயன்படுத்றாங்கன்றதனால ஒரு குதுர முடியே ஐநூரூவாக்கு விக் விக்கிறாங்க
ம்
ஆனா சாதாரணமாவே எங்க அம்மா கூட சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ப முடி இருக்குல்ல நம்ப முடிய கட்டிவிட்டா மூணு நாள் ல்ல அதுவே கொட்டிடு கீழ அப்டின்ற மாரிலா சொல்லி இது பண்ணிரு இருக்காங்க ஆனா அது மாரி நானு ட்ரை பண்ணிருக்கே டிரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அதுவு விழுந்துருக்கு
அப்டிங்
ஆமாப்பா அதா எல்லா விழுந்து ஓரளவுக்கு நல்லாதா இருந்திருக்கு எனக்கு
உம் டார்க் சர்க்கிள்க்கு எதனா சொல்லுங்களே
டாக் சர்க்குளுக்கு ஏ பொண்ணுதா பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணா தெரியுமா குக்கும்பர் அதா இது இருக்குதுல்ல வெள்ரிக்கா வெள்ரிக்காவய அரைச்சி அது கூட முட்டையோட வெள்ள கரு இருக்குல்ல வெள்ள கர் அப்பற மஞ்ச தூளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட கடைசியா வந்து கட்டி தயிர்ரு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையு ஒன்னா மிக்ஸ் பண்ணி கண்ணை சுற்றி போட்டுட்டா
உம் உம்
டு ஒரு மூணு நாள் போட்டா மூணு நாள் போட்டு முடிச்சுட்டோன அந்த கன்னு மட்டும் கலர் ஓரளவுக்கு நல்லா சீஞ் ஆய்டுச்சு கொஞ்சம் அந்த உப் குழி மாரி இருந்ததுன்னா கொஞ்சம் உபிமான உப்பிட்டு ஒரு மாரி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மூணு நாள் கழுச்சு என்ன பண்ணானா வெறும் தேங்காயெண்ண இருக்குல்ல
ஆமா
தேங்காயெண்ணய மட்டும் வெறும் கண்ண சுத்தி கண்ண சுத்தி அப்ளே பண்ணா
உம்
மூணு நாள் கா தேங்காயெண்ண அது கூட ஒரே ஒரு ட்ராப் வந்து வெளக்கெண்ணல்ல ஒரு டிராப் மட்டும் போட் டு சுத்தி சுத்தி அத தடவிட்டு இப்ப பாத்தா ரொம்ப நல்லா இருக்கு அந்த டாக்ஸ் டார்க் சர்க்கிள்ல்லாம் நல்லாவே போய்ட்ருக்கு
அப்டியா
ஆமா அத அது மாரி இந்த பியூட்டி ரெமடிஸ் எல்லாம் வந்து அந்த அம்மாக்கு தான் தெரியும் நமக்குன்றத விட அந்தம்மா தான் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க அதுல பண்ணி பாத் தே நல்லா தான் இருந்துச்சு நல்ல தான் பண்ணி வச்சிருக்கா இப்ப அடுத்தது பல்லு வளர்க்குறதுக்காக ஒரே சண்டை நடந்துட்டு இருக்கு து ஒழுங்காவே காலேல பல்லு வெளக்கறேனு சொல்ட்டு என் பையன் என்ன பண்ணிரு ஒழுங்காவே வெளக்க மாட்றான் ஃபுல்லா பல்லல்லாம் மஞ்ச மஞ்சல்லா இருக்குது அசிங்கமா இருக்கு அதனால் நல்ல கத்திட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஏமா கத்துற இரும்மா கத்தாதம்மானு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா கோல்கேட் பவுடர் இருக்குல
ஆமா
ஆஹ் அந் அந்த பவுடர வந்து ஆமா சாதா பவ்டர் தான் ச் பல்லு வெளக்குற எதுனா ஒரு பவுடரு அந்த பவ்டர போட் ட்டு அதுக்கப்புறமா சோடா மாவு அப்புறம் சோடா உ உப்பு இது ரெண்டுத்தயுமே சும்மா ஒரு ஒரு சிட்டிக போட்டுட்டு அதுல வந்து எலுமிச்ச இல்ல எலுமிச்சைய வந்து பிழிஞ்சு விட் விட்டுட்டு அஹ் கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் போட் டு கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போய் பல்லு வெளக்குன்னு சொல்லி அனுப்பி உட்டேன் பல்லு வெளக்கிட்டு வந்த ஒன்னே பாத்தன் பல்லு நல்லா பளிச்சுனு இருக்குமா நல்லா இருக்குதுமா
உம்
ம் இந்த பையன் அது பண்ணா ரெண்டு மூணு நாளா பண்ணிட்டு அதுல அவனுக்கு அந்த பல்லுக்கு உள்ளல்லாம் அந்த கர மாரி இருக்குல அது மாரிலாங்கூட பச்ச பச்சயான மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு ரெண்டு மூணு நாளா நான் நல்லா பயன்படுத்தி நல்லா இருக்குது அவனுக்கு நல்லாவே ரிசல்ட் இந்த கடைக் நல்லாவே பண்றா அதெல்லாம் உக்காண்டு பண்ணி நல்லாதான் இருந்துச்சு அது பாக்கற்துக்கே நல்லா இருந்தது
ஆனா ஆக்சுவலா அது வந்து இந்த கர கர புடிக்கிற மாரி இதா வருது வந்து விட்டமின் கொறைபாடுனாலதான வருதுப்பா
ஆமா கண்டிப்பா விட்டமின் தான் அஇய அது வந்து விட்டமின் டியோடைய குறைபாடுனாலதான் அதிகமா வருதா அதுக்கேத்த உணவு எங்க இதுங்க சாப்டுது கால்ல எழுந்து ஓட்றதுக்கும் ஓடியாறதுக்குமே சரியா இருக்குது அவனுக்கு தலைல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நர ச்ச முடி கூட வந்ததுருக்கு அந்த நர ச்ச முடிக்கு எதனாச்சும் ரெமடி இருக்குமா
நரச்ச முடிக்குங்களா நரச்ச முடிக்கு வந்து இப்ப வந்து இந்த அவுரி குடிதான் நெறைய சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா வந்து நேச்சுரல் டை உள்ள வந்து சாப்பற பயோட்டின்னு அந்த மாரி இருக்கற்ததான் சாப்ட சொல்றாங்க நட்ஸ் ஐட்டம் நெறைய சாப்ட சொல்றாங்க உள்ளுக் கு நம்ப எவ்ளோ குடுக்குறோமோ ளோவும் ஹெல்தின்னு சொல்றாங்க மத்தபடி மேலுக்கு வந்து அந்த டை மாதிரி ஐட்டம் தான் நெறைய வந்து யூடியூப் சேனல்ல நான் பாத்திருக்கேன் அந்த அவுரி இப்டி து அந்த இண்டிகோ பவுடர் அத போட்டு வந்து தேங்கா அஹ் நஷ் சொறது இரும்பு கடாயில போட்டு அத நல்லா வறுக்க சொல்றாங்க, அது கூட வந்து நெல்லிக்கா பவுடரு, மருதானி பவுடரு, இது மூணுத்தியுமே மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வறுக்கணும், கருப்பாகர மாரி வறுத்து, அதுலியே வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அதுலியே வச்சுற சொல்றாங்க. அஹ் மறுநாள் காலைல பாத்தீங்னா அந்த இரும்பு கடைக்கும், அதுக்கும் அது கருப்பானதும் இன்னும் நல்ல கலரு ஒரு மாதிரி கருநீல கலரா மாறிடுது. அத வந்து தலைக்கு அப்ளை பண்ணா வந்து இந்த டை அதனால வர கெமிக் கல்லு ரியாக்சன்லா எதும் நடக்காது அப்படின்றமாரி சொல்றாங்க, ஆனா இது வரைக்கும் நா யூஸ் பண்ணதுல, இது வந்து என் பிரண்டு ஒருத்தி யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிருக்ரா, நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க பசங்ளுக்குலாம் எங்கங்க டைலா அடிச்சி நம எதுக்கு தேவலாம ரிஸ்க் டுக்டே
அஹ் இல்ல அவு அவுரி வந்து கையில படும்போது நம்ம கையிலாம் கரையாயிடாது?
இல்ல இல்ல நம்ம க்ளௌ க்ளௌஸ் போட்டு பண்ணா ஓகே தானே
தலைல போடும் போதும் தலைலலா முகத்துலலாம் ஆகாதானு கேக்கற
தெரில டைக்கு டை மாரிலா ஆகாது, இப்ப டை போட்டீங்னா உங்ளுக்கு அந்த வடுகு எடுக்ற இடத்துலலாம் கருப்பு கருப்பா ஆயிடும், இந்த த்த நெத்தில எலாம் கூட ஆயிடும், அசிங்கமா ரெண்டு நாள்னா கூட அப்டியே இருக்கும், ஆனா இது அந்த மாரி ஆகறதில்ல. அவ சொல்லியிருக்கால அவ அவ வந்து நா ரொம்ப நாளா யூஸ் பண்றதா சொன்னா எனக்கு, என் ஃப்ரெண்டு நல்லாதான் இருக் க்கு அப்டினு சொன்னா
என்னென்ன போடணுன்னு சொன்னாங்க?
அ நெல்லிக்கா பவுடரு
ஆம்
மருதாணி பவுடரு அப்றமா இந்த அவு அவுரி பவுடரு மூணுதியு வறுக்கணு
இந்த மூணுமே எங்க வாங்கறது நாட்டு மருந்துக்
நாட்டு மருந்து கடைலதா இப்பதா எல்லா பவுடருமே கிடைக்குதேபா அதுக்கப்றமா வந்து இத் இத வந்து இது இது வந்து நானு நா ஒரு சேனல்ல பாத்தே இது வந்து தேங்கானைல கூட போட்டு கொதிக்க வச்சு அந்த மாரி கூடப் பண்றாங்க ஆனா தேங்கான்னன்றது பசங்க இப்ப எங்கை என்ன தடவுறாங்க தலைக்கு என்ன தடவுறதே கெடையாதே அதனால தா நானு இவா ஒன்ஸ் யூஸ் பண்ற மாரி நா உங்ளுக்கு டை மாதிரி சொல்ற ஆ, அது ட்ரை பண்ணி வேணா பாருங்க
ஓ சரி சரி அவனுக்கு இப்பதா இருவது
அப் ங்களா
இரவதுக்கே பாத்தீங்கன்னா தலப் ஃபுல்லா முடி ஃபுல்லா நரச்சு போய்டு
இது வந்து ஒரு ஹெரிரெட்ரி ப்ராப்ளம்ங்க அத் தாவ்து குடும்பத்துல வந்து ஜீன அத இவங்க அப்பா தாத்தா இல்லேனாலு கொள்ளு தாத்தா அந்த மாரி எள்ழு தாத்தா இருக்காங்கள அவங்க இது கூட வரு அப்டின்ற மாரி கூட சொல்றாங்க ஆ அதனால கூட இந்த மாத் த ஆகு அப்டின்ட்டு தெரிலே இப் பெண் ஆனா நெறைய பசங்களுக் வந்து இதுவல்லா ஒரு பெரிய ப்ராப்ளமா தா ஆயடுச்சு இள நெரன்றது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு கண்ணாடியு இப்ப நெறைய பசங்க சீக்கிரமா போட ஆரம்பிச்சிட்டாங்க உம்
எ தலையில எண்ண தடவரதுனால பாதி மண்ட வேர சொட்டய வேர ஆயினு வருது அதுவே எனக்கு கஷ்டமா இருக்குது என்னடா இந்த பையனுக்கு ஏன்னா சரியாவே சாப்புடவு மாட்றான்னா காலையில எழுந்து ஓடுறது திருப்பியு மதியான வர்றத் து வந்து ஏதோ ஒன்ன சாப்டு படுத்தர்ரா திருப்பி நைட்டுக்கு ஏதோ ஒன்னு சாப் புறோ அந்த அளவுக்கு சாப்பாடு க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எதுவுமே சாப்பிடாதனால அவனுக்கு அது மாரி ஆகுதா என்னறது தெரியல
உம் இப்ப வந்து எல்லாருக்குமே பிஸி லைஃப் தாங்க இப்ப ஐடில வேலை செய்யறவங்களு அது இதான் சொல்றாங்க ம் இருக்கதா செய்யு நம்ப என்ன நம்ப ஹெல்த்த நம்பத பாத்துக்குணு காலேயில டைம்ல அவனுக்கு நட்ஸ் எதனாச்சு ஒரு பாக்ஸ்சு சின்ன பாக்ஸ்ல போட்
எல்லாமே ஓ போட்டு வெச்சிருக்கப்பா எடுத்துட்டு போய் சாப்பிட மாட்டே துங்க நைட்டு எடுத்து நம்ம கைல குடு
அப்படின்ல நா என்ன சொல்றேன்னா லன்ச் பாக்ஸ் கூட இதையு கொ கண்டிப்பா நீங்க வெச்சிருங்கன் சொல்றே நானு
அதுதா பண்ணணு இதுக்
உம் ஏன்னா இப்பதா டுவென்டினு சொல் ட்ரிங்க ஃபாட்டி டைம்ல அவங் ஃபுல் தல
சரி சரிப்பா சரி பாக்குறே எனக்கு செகண்ட் கால் ஏதோ ஒண்ணு வருது நா அப்பொறமா பேசுற ஆஹ சரிப்பா பாய் உம்